காமெடி ஸ்டோரிய
எல்லாரு அள்ளிட்டு போவாங்க எனக் சிப்பா இருக்கோ பாக்க போம்போது முட்ட முட்டையா கொண்டு போவாங்க வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது வ எல்லாத்தையு அழுட்டு போறது ஏனா எங் வீட்லய இருக்கு எங்க அப்பாவோட அக்கா எல்லா ரெண்டு அக்கா உண்டு அந்த ரெண்டு பேருமே ஊட்ட ஊட்யே கொண்டு போவாங்க எல்லாமே இங்கிருந்துதா உன்னு விட மாட்டாங்க எது பாத்தாலுமே பரு ச்சிருவாங்க இப்ப மருதாணி ஏலையை பாக்குறாங்கனா அத? பறிச்சு கட்டுவாங்க கவர்ல நைட் இப்ப பஸ் ஏறனா நெக்ஸ்ட் டே மார்னிங் ரீச் ஆயிருவாங்கல்ல சென்னைல தாருக்காங்க அப்டிதா பஸ்ஸில் தா வருவாங்க ஏறுவாங்க ரீச் ஆருவாங்களா அப்போ நெக்ஸ்ட் ஸ்டே வந்து இங்க வந்து ஃரிட்ஜில வெச்சு அவங்க யூஸ் பண்ணுவாங்களாக்
இதெல்லா எடுத்ட்டு போயாச்சுனா எப்புட் டி கேரி பண்ணிட்டு போவாங்க
கேரி பண்ணிட்டு போவாங்க நெறைய பசங்க இருக்காங்க அவுங்ளுக்கு ரெண்டு அக்காவுக்கு நெறைய பிள்ளைங்களா இருக்காங் அந்த பிள்ளைங்களா எல்லாத்தையு ஒவ்வொரு மூட்டையு தூக்க விட்டுருது இப்ப வருவாங்க வரும்போது நல்லா ஃப்ரீயா வருவாங்க அதனால தூக்குரைக்குலா ஆள் இருக்கு பஸ்ல வெச்சு அவங்க பாட்டுக்கு எல்லா நாலு கொண்டு போயிருவாங்க அப்புற வந்து அவுங்ளுக் லட்டுனா ரொம்ப புடிக்கும் அதுவு ஊர்ல உள்ள லட்டு தா புடிக்கு அவங வந்து லட்டு எல்லா ஒரு பாக்ஸே வாங்கி குடுப்பாங்கங்க அப்பா அவங்ளுக்கு அப்டி திம்பாங்க
நா டிஃப்ரன்ஸ் டிஃப்ரன்ஸ் பாத்துரு கண்டா நம்ம ஊரு ஸ்வீட்டுக்குமே அங்க இருக்க ஸ்வீட்டுக்குமே ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு
ஆமா ஆமா லட்டு்லயுமே நல்லா இருக்கும் இங்க அங்க வந்து இங்க வந்து காஞ்சி போன மாரி இருக்கும் அக்கா லட்டு சென்னையில எல்லா நா பாத்துருக்கே செல கடையில நல்லாருக்கும் நல்லா பெரிய பெரிய இதுல ஓ இதுலல்லா நல்லாருக்கு கடையில சும்மா நார் மலா ஒரு பேக்கிரியில போயிட்டு லட்டு வாங்குனோனு வச்சுக்கோங்க ட்ரையா இருக்கும் நம்ம ஊர்ல அப்டியே நெய் அப்டியே புடிச்சு வச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த ஈரப்பதமா இருக்கும் ரட்டு இதுல ட்ரையா எல்லா இருக்காது ரொம்ப காஞ்சி போன மாாரி நல்லா இருக்கும் இங்க லண்டு நல்லா இருக்காது ஒரு குப்தா பவன்னு சொல் ட்டு ஒரு எடம் உண்டு அப்இந்த அங்க அந்த கடையில மட்டு மத்த இதுலலா நல்லா இல்ல ஆமா ஆரஞ்ச் கலர் லட்டு மோதி லட்டுன்னு சொல்லுவாங்களே
ஆமாமா நா மேக்சிமம் சென்னையில இருக்கும்போ ஸ்னாக்ஸ் வாங்குனத இல்ல பட் நா என்ன பண்ணுவேன்னா நாங்க இருக்க பிளேஸ்ல வந்து ஒரு த்தவங்க எங்க ஊர்ல இருக்கவங்கதா ஆ கட வச்சிருக் காங்க அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேர்ந்து இங்க பண்ணுவாங்க தெரியுமா அந்த ஸ்நாக்ஸ வந்து அங்க இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுவா ங்க சோ அந்த இதுலேந்து மட்டு நா கொஞ்ச ஸ்நாக்ஸஸ் வாங்கிட்டு வருவே எனா நம்ம இங்க உள்ள டேஸ்ட் இருக்கும்ல ஏன்னா இப்போ இன்னைக்கி இன்னைக்கி பேக் பண்ணி அவுங்க இன்னைக்கி நா ஈவினங் அனுப்ச்சாங்கன்னா நாளைக்கு மார்னிங அங்க வந்து கெடச்சிடு திங்ஸு சோ வந்து அத வாங்கி சாப்ட்ரு யாது நல்லா இருக்கு மத்தபடி நா வெளியே போய் ஸ்நாக்ஸ் வ அப்டி வாங்குனது இல்ல மேக்சிமம் அங்க இருக்கும் போது ஸ்நாக்ஸ் அவாய்டு தா இங்க ஊர்லேருந்து நாங்க போம்போது வாங்கிட்டு வருவாங்க ஸ்நாக்ஸு
னால வாங்கிட்டு இப்போ எந்த ஸ்நாக்ஸுமே நா இப்ப வாங்குறதே இல்லங்க நல்லாவே இருக்காது நா ஆன்லைன்லயுமே ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேங்க ஆனா ஒன் எனக்கு பிடிச்சவே இல்ல எதுவுமே ஏ அப்டி என்னன்னு தெர்ல ஒரு டிஃப்ரெண்ட்
அதே மாரியே கா ஆ ஆன்லைன்ல இன்ஸ்டால தா காஜ் கட்லி நல்லாருக்கு தெரியுமா காஜ் கட்லி
ஆமா நா நா ஆன்லைன்ல வாங்குனது இல்ல கடையில தா வாங்கி சாப்ட்டுருக்க
நா ஆன்லைன்ல வாங்கிருக்கே இங்க எல்லா நம்ம வாங்கி சாப்ட்ருக்கோ சம டேஸ்ட் டா இருக்கு தெரியுமா ஒருக்கா வாங்கணுண்டா ஐய்யயோ எதுக்குடா வாங் குனோ அது நெ ஏதோ ஒரு பிராண்டட் ஓடதுதா ஓகேவா மேக்சிமம் அந்த பிராண்ட் நேம் கொஞ்ச ரீச்டு நேம் தா பிராண்ட் நேம் சொல்ல விரும்பல அது அது வாங்க ஐயே எதுக்குடா வாங்குனோ அப்டின்ட்டு இருந்துச்சு
உம்
அப்புற ஒரு க ஏதோ ஒரு தீபா வளி தீபாவளி டைம் தா நெனைக்கே அப்போ ஆன்லைன்ல வந்து அவுங்க ஆஃபர் போடுவாங்கல்ல ஃபெஸ்டிவல் டைம்ஸ் எல்லா அப்போ வந்து இது சாப்புறதுக்கு ரொம்போ ஆ இதா இருந்துச்சு கிரேவிங்ஸா இருந்துச்சு ஆ ஆ ஜமுன்ஸ் ஐயோ அது நேம் டப்புன் ஞாபக வர்ல ஆ ஜமுன் குலோப்ஜாமுன் அது தா
ம்
அது வந்து டின்ல இருக்குமே அதுதா கெடைச்சிச்சு ஆ பட் அந் அந்த டின்ல இருந்தது கூட பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு அந்த காஜித்து கட்லி தா ஏமாந்தது
நானு பாத்துருக்க டின்ல உள்ளது போட்டிருப் பா ஆஃபர்ல போட்டிருப்பா நெறைய டைம் நானு பாத்துருக்க நா வாங்கின துள்ள
அண்ணா அத கம்பர் பண்ண கூட அந்த குலாப் ஜாமு கூட பரவாயில்லாம இருந்தது பட் இன் நல்லது கிடையாது பட் ஓகே நல்லா இருந்துச்சு டேஸ்ட் இருந்துச்சு ஆனா இது இருந்துச்சு ஐயோ
நானே நெறைய ஸ்ாக்ஸ் ஆன்லைன்ல தா வாங்கறது ஒரே பிராண்ட வச்சுதா நானு வாங்குவ நல்லா இருக்கு குண்டு பார்த்தா நல்லாவே இல்ல எனக்கும் பிடிக்கல
எங்க வீட்டுல இருக்கவங்க ரெண்டு பேரு வந்து ஸ்நக்ஸ்ு ஆச வந்துச்சுன்னா என்ன போடுவாங்க தெரியுமா அஹ் கடையில போய் வாங்கனேன்னா அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் குடுத்தாலே அந்த பீனட் கிடைக்கும் நிலக்கடல இருக்கு தெரியுமா அது கிடைக்கும் அது வந்து அந்த பிராண்டட் ஒரு பாக்கெட்ல வச்சிருப்பா தெரியுமா நூறு கிராம இரு நூறு கிராம வச்சிருப்பா அத போட்டு ஆர்டர் போட்டு மட்டு வாங்கி சாப்புடு பாத்தன்னு கோவமா வரு கேட்டாத்த என்ன தெரியுமா சொல்லுவாங்க இதுல வந்து நெறைய ஃபிளேவர்ஸ் அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்கபாரு இதுல நெறைய ஃபிளேவர்ஸ் இருக்கும் இதுல வந்து என்னது அ பெப்பர் போட்ருக்கு ஒவ்வொனுக்கு ஒவ்வொரு ஃபிளேவர் வச்சிருப்பாங்களே அவுங்க கருவேப்புல போட்டு என்ன இல்லாம நெறைய ஃபிளேவர்ஸ் இருக்குமே இது இந்த ஃபிளேவர் இது இந்த ஃபிளேவர்ல ட்ரை பண்றது வீட்ல இந்த இது சாப்புடுறது வந்து ஃபிளேவரே இருக்காதே ஒரு வேர சால்ட் தான இருக்கும் அப்டின்னு
ம்
அவ் அப் அம்டி
ஆனா இந்த அந்த பீனட்டு எல்லா வெளில வாங்கி சாப்புடுறது நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா அதுல சில இது நல்லா இருக்கும் சில இதுல எல்லா அந்த நல்ல பின்னெட்டலா போட் போட்ருக்க மாட்டோ ஒரு மாரி பட்ட கடல எல்லா போட்டு வச்சு செஞ்சு வச்சிருப்பாங்கள்ளா
நா மேக்சிமம் வந்து பீனட் எல்லாமே வந்து நா இங்கனு அங்க வாங்க மாட்ட எய ஹஸ்பண்ட் தா வந்து பீனட் ரொம்ப புடிக்கும்னு சொல்லிட்டு அவுங்க வாங்குவாங்க நாங்க என் நா மேக்ஸ் எப்டி வாங்குவோன்னா நாங்க ஊரு வரும்போது இங்கே இருந்தே நாங்க பீனட் வாங்கிருவோ இங்க வந்து அ கட இருக்கு எப்டின்னா இவுங் அவுங்க வந்து அந்த நல்ல பீனட் வாங்கி அவங்களே ரோஸ்ட் பண்ணி சேல் பண்ணுவாங்க நாங்க கடல்ல கடலச் சொல்லுவோ அந்த இது பீ நட்டு அப்பற வந்து இந்த கு ஆ இது இருக்கே வ் ஒயிட் கடல நம்ம சட்னிக்கு எல்லா யூஸ் சட்னிக்கு எல்லா யூஸ் பண்ணுவோமே பொட்டுக்கடல ஆ பொரிக்கல் ஆ பொட்டுக்கடலை அது வந்து ஒடச்சதும் இருக்கும் அந்த தோடோட இருக்கும் தெரியும்மா அந்த பிளாக் தோடோட உப்பு போட்டு வச்சுருப்பாங்க அதுவு இருக்கும் ஆ இதுவு இருக்கும் ஆ ஸ்நாக்ஸ் சு மாரி சாப்புடமே அது அதுவு இருக்கும் சோப் போ பொட்டுக்கடலையு நெல கடலையுமே நாங்க வந்து அங்க இருந்து வாங்கிட்டு தா வரோ நம்ம வாங்க கும் போதே ஹீட்டா தா இருக்கும் அவுங்க குடுக்கும் போதே ஹீட்டா தா இருக்கும் அது செம்மையா இருக்கும் அந்த கடல நல்லாருக்கும் சூப்பரா இருக்கும்
சேர் சேர்
சோ அது வந்து நாங்க கே ஜி கணக்குல வாங்கிருவோ ஒன் கே ஜி ஹாஃப் கே ஜி அந்த மாதிரி அது இருக்றது வரைக்கு அத சாப்புடுவாங்க அது தீந்து போய்டு சினா அப்டியே யூட்டன் அடிச்சி எங்க கெடைக்குமோ அத வாங்குவாங்க
சேரி இந்த சிப்ஸு அங்க நல்லா ஃபேமஸில்ல கெழங்கு கெழங்கு சிப்ஸு அங்க நல்லா பேமஸுல்ல ஒங்க சோர் சைடு ம்
ஆமா கழங்கு சிப்ஸ் அதெல்லா வந்து நாங்க அங்க இருக்கும் போது வீட்லருந்து கொரியர் போட்டு உடுவாங்க கழங்கு சிப் ஸு ஜிப்ஸு அதெல்லா கொரியர்ல வரு சோ எதா சொல்லியாச்சினா வாங்கி அம்ச்சு விடுவாங்க என்ன கொஞ்சோ ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகு எனா ஊர் சாப்பாடு சாப்ட்ட மாரி ஒரு ஃபீல்ருக்கு
ஆமா
பொட்டுக்கடலல்லாமே எனக்கு வந்து நல்லா சேல்ஸ் ஆகு ஏனா நம்ம மேக்ஸிமம் அங்க இருக்கம்ப சட்னி தானே யூஸ் பண்ணுவோ இப்ப மூணு பேருக்குனா சட்னி சாம்பார் அந்த மாதிரி தானே போவோ அதுனால நல்லா சேல்ஸ் ஆகு ஏனா ஸ்கூல் டேஸ்லல்லா லே வந்து சட்னிக்குதா பிரிஃபர் பண்ணுவே ஏனா டைம் இருக் காதுல எல்லாமே ரெடி பண்ணி நம்ம அம்ச்சு உட்றது ஆபீஸ்கம்ச்சி உட்றது
தோமோ தாலிச்சொமான் அ அஞ்சு நிமிஷத்துலயே முடிஞ்சிடு
முடிஞ்சிருல்லன் மேக்சிம அந்த யூஸ் பண்ணுவே நெலக் கடலையு நெலக்கடல சட்னிக்கு யூஸ் பண்ணுவே சோ வந்து அப்டி நல்லா சேல்ஸ் ஆகு சார் கடலைலா
உம் சேர் சேர்
இல்லாத கொறைக்கிதா வந்து அங்க சென்னையில பிரிஃபர் பண்ணுவாங்க கடல
ம் இங்க நா வந்து கடல கொண்டு வருவாங்க தெருலே கடலை டம்ஸ் எல்லாமே
ஆனா வந்து என்ன தெரியுமா நம்ம வந்து ஃபிரெஷா வாங்கு தெரி வாங்குறோ தெரியுமா அந்த கடலை வச்சி நம்ளே வந்து அந்த சால்டு கொட் டி ஏனா நம்ம வந்து ஒரு பேக்கெட் சால்ட்டு வேஸ்ட் ஆகு அ சால்ட்டு கொட்டி நம்மளே வறுக்கலா சால்ட்டுலதா வறுப்பாங்க அது மணல் அந்த மாரி கெடையாது சால்ட்லதா வறுப்பாங்க நா பாத்துருக்கே நா வந்து வீட்ல ட்ரை பண்ணிருக்கே எது தெரியுமா அந்த பொட்டு கடல இருக்ல அந்த கருப்பு கலர் கடல கருப்பு கடல அதுதானே பொட்டுக்கடலையா வரு வறுத்தா தானே அது பொட்டுக்கடலையா வருது ஆ கடலை வந்து நா சால்ட்டு கொட்டி நா டெஸ்ட்டு பண்ணிருக்கே வந்துருக்கு
ஓகே நானு ஒரு நாள் ட்ரை பண்லான் நெனச்சே நீங்க பண்ணீங்ளா அப்பனா எனக்கு வருமா என்னன் சந்தேகமா இருந்துச்சி வந்ததா
நல்லா வந்துச்சு
அந்த மாரிக் அந்த பொறிஞ்சி பொறிஞ்சி வந்ததா நல்லா அந்த தோடோட
ஆமா பொரிஞ்சி வந்துச்சி ஆனால கொஞ்சொ ஃபஸ்ட்டு கொச்ச நம்ம அந்த சால்ட்டு கரியாம நம்ம கொஞ்சொ அத கண்ட்ரோல்ல இருக்கோ ஏனா நமக்கு தெரியாதுல அதுனால நெறைய நாள் ஆச்சி பண்ணி ஆனா நா பண்ணிருக்கே அந்த கடலைலா ட்ரை பண்ணிருக் கே நல்லா இருந்துச்சி அது நம்ம சால்ட்டு வ இந்த சால்ட்டே அது சக் பண்ணி ஆனா நம்ம என்ன தெரியுமா நெனைப்போ நல்ல சால்ட் டாயிரு நம்ம அந்த இந்த சால்டுல வரைக்குறனால நமக்கு சால்ட் ஆயிரு தான ஃபீல் ஆகு ஆனா அப்டி ஒண்ணு இருக்காது கரெக்டா இருக்கு ஆ அப்டிதா நெலக்கடல சும்மா பேன்ல போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கே பட் ஆனா அந்த அளவுக்கு டேஸ்ட் வர்க்காது ஒரு மாரி கறிஞ்சி கறிஞ்சிருக்கு வேகாத்த மாரியு வெந்த மாரியு இருக்கு மேக்சிமம் இல்ல நா நா வந்து அங்க வாங்கறத விட வீட்ல ரோஸ்ட் பண்ணிதா நடத்துன்ச் சும்மா நம்ம பேன்ல போட்டு நம்ம லோ பேளேம்ல போட்டு கொஞ்ச டைம் ஆகு ரோஸ்ட் பண்ணி எடுக்கனுன்னா ரோஸ்ட் பண்ணி அந்த மாரி தா எடுப்ப இப்ப ஓவன் இருந்துன்னா நீ ஓவன்லயே இது பண்ணிக்லா ஓவ்வொன்லியே ரோஸ்ட் வே ஆகு ஆனா அந்த டைமிங் கரெக்டா தெரியனு நமக்கு தெரியாது எனக்கு யூஸ் பண்ண து நல்ல டைமிங் கரெக்டா வச்சோன்னா கரெக்டா இருக்கு உனக்கு
ஓகே ஓகே ஆனா அதுக்குள்ள பாத்திரோ வேனுல்ல நா அந்த மேரி வசுல்ஸ்லா இன்னு வாங்கல ஓவன்ல வச்சி யூஸ் பண்ற மாதிரி ஜஸ்ட் அதுல ஒரு ட்ரெய்ல மட்டு எதுனாச்சு செய்வ ட்ரே மட்டு குடுத்துருப்பான்ல அந்த கிர்லுக்கு அதுங் பேஸ் பண்ற மத்தபடி எதுவு வாங்கல கண்ணாடி பாத்திரோ அந்த மாரி இதுனாக்க யூஸ் பண்ண முடியு ஓவன்ல
கண்ணாடி கெடையாது பீங்கான் யூஸ் பண்லா
ஆ பீங்கானா பீங்கானெல்லா எதுமே வைக்க மாட்டே நா ஒடச்சிருவேல்ல ஏனா சும்மாவே ஒடையு எல்லா ஆ எ கைக்கு எதுக்கு போட்டு இருக்கட்டு அப்டினு வச்சுட்டே ஓரமா தூக்கி வச்சிருங்க அவனையு இப்ப யூஸ் பண்ணவு டைம் இல்ல எனக்கு பேன் கேக் இந்த மாரி இதுனா செயின்னாலு பேன் கேக்னா இதுல ஊத்திருவே தோச கல்லுல அப்றோ கப் கேக் ஆன வரிச இன்னொ நாள் இட்லி பாத்ரோ இருக்குல்ல அதுல தண்ணியே ஊத்தி அப்டி வேக வச்சுர்றது எதுலாச்சு ஊத்தி குட்டி பாத்துரத்துல ஊத்தி மூடி வச்சா அதுல வந்துரு
ஓகேடா ஓகே
ஆமா
அ ட்ரை பண்ணுன் நா நென்ச்சிருக்கே இனி வந்து அ பட்டாணி வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கே அதுவு நல்லா இருந்திருக்கு ஆனா வந்து ரொம்ப ரொம்ப அந்த கடையில வாங்கற டேஸ்ட் வராது பட் நல்லா இருந்துச்சு ஆனா ஆயில் நல்லா குடிக்கு அது ஏன் தெர்ல
ம் ம்
நா வந்து காய ஊற வச்சு தண்ணில ஊற வச் சி எடுத்து ரோஸ் ப்ரை பண்ண மேபி பச்சையா போட்டு ப்ரை பண்ணன் வந்த காய்ஞ்சி இருக்குமே அப்டி ஃப்ரை பண்ணனுமான் எனக்கு தெரியல ட்ரை பண்ண அது எனக்கு கரெக்ட்டா ஆகல ஆனா இது பண்ணிருக்கே ஆனா ஆனா என்னன்னா அந்த சால்ட்ல அப்புறோ வேஸ்டா போவு அது ஒன்னுதா ப்ராப்ளம்
ம் சேரி அப்றோ என்னாக்கா
அப்றோ ஒன்னுல்டா என்னு இல்ல இனி இவுங்களுக்கு சாப்ட வைக்கனு
ஆமா அதுவே ஒரு பெரிய வேலையா இருக்கு சாப்டவு மா தாங்கு குடுத்தா
ஆமா இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா வேல் லிஸ்ட் எல்லா சாப்புட்றது வெக்கிறதே ஒரு டாஸ்க்கு
ஆமா
அவ்ங்களுக்கு சாப்பிட்றத் தெரியு என்னல்லா அவங்க வந்து எனக்கு ஊட்டி கொடுத்தாதா நா சாப்பிடுவ மம்மி அப்டின்ருவாங்க